கேக்குதுங்களா
ஆ கேக்குது கேக்குது
ஓகே
ஓகே இப்ப டாபிக் பாத்தீங்கன்னா பவர் கட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் இதுல நல்ல எக்ஸ்பிரியன்ஸ் பிரிஞ்ச்சிடு இருக்கும்னு நெனைக்கிறேன் மெயினா பிளேம்ஸ் போட்டு‌ பார எனக்கு மெயின்னா பிளேம்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நெனைக்கிறேன்
ஆ ஹ ஆமா
வெறுத்து ஓடிப்போன ஆ ம்ம் ஹஹ அந்த மாரி எல்லாம் இருக்கும்ன்னு நெனைக்கிறேன் ஏன்னா மெயினா கிளைமேட் கண்டிஷனால
ம்ம் அதுவும் மழ டைம்ல மழ இந்த டைம்லயும் சரி இந்த காத்த அதிகமாடிக்குள்ளீங்களா அந்த டைம்லல்லாம் ரொம்ப டைம் போயி போயிடும் கரண்ட் போயிடும் அதெல்லாம் இருக்குல்ல உம் உம்
இந்த மாதிரி பாத்தீங்கன்னா மெயினா பவர் கட் பாத்திருக்கீங்களா மழை டைம் கூட ஓகே பேர் பண்ணிரலாம்
உம்ம்
பேன் இல்லாட்டி கூட வாழ்ந்தரலாம் இந்த சம்மர்ல நைட் கரண்ட் கரெக்டா தூக்கம் பிடிக்கிற நேரத்தில்ல பவர் கட் பண்ணிவுடுவான் பர்த்திருக்கீங் நா அது கரெக்டா மதியானம் ஒரு மூணு மணிக்கு படுக்கலாம்னு சொல்லி பெட்ல வந்து கால வச்சனா எப்படித்தான் அங்க கே ஈபிக்கு தெரியுது தெரியல டக்குன்னு ஆப் பண்ணிருவான் நான் யோசிப்பேன் நான் அதுக் அதுக்கப்புறம் அது வந்துட்டு எப்படிப் புக் பண்ணிட்டேன்னா இந்த டைம்ல கண்டிப்பா போகும் அப்படின்ற மாதிரி மைண்ட் பிக்ஸ் ஆயிச் செடக்கு
உம்
ஏ இப்ப லாஸ்ட் டூ மந்த் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஆயிட்டிருந்துச்சு போகு போயிட் ப்ரோ வரவே வராது கரெக்டா அஞ் மூணு மணிக்கு போகும் கரெக்டா அஞ்சு மணிக்கு வந்துடும் அந்த அஞ்சு மணிக்கு மேல் கண்ட் ஆஹ் கண்டிப் இப்ப நான் தூங்க முடியாது அதுக்கப்புறம் எல்லாருக்கும் டீ வச்சு குடுக்கணும் ஒவ்வெரு
அஞ்சு மணிக்கே எந்திருச்சிருவீங்களா
நீங்க சொர்
ஈவினிங் ஓகே ஓகே அதான் பஸ்ட் டைம்மு
ஆ ஈவி்னி்ங் வந்துட்டு அஞ்சு மணிக்கு எல்லாத்துக்கும் டீ வச்சு குடுக்குணும் அந்த இந்த மாதிரி வேல வந்துரும் ஆனா மார்னிங் இருக்கும் நைட் இருக்கும் பாருங்க நைட்டு கரெக்டா டென் ஓ கிளாக் எல்லாரும் வீட் இவங்க வந்துட்டு கதவல்லாம் சாத்தற டைம்ல போயிரும்
உம்
போயிட்டு என்ன பண்ணுவாங்க குழந்தை குட்டியோட எல்லா பெட்ரூம்கு போனவங்கள எல்லாருமே எங்க வீட்டு பாாரத்தீங்களா இந்த நம்ம வீட்டோட ரெண்டு கேட்டுக்கு ஒரு தூண் இருக்கும் பாத்திருக்கீங்களா
ஆமா
தூண்ல வந்துட்டு எமெர்ஜென்சி இருக்கும்
ஆஹ்
என்ன போனவங்க வெளியே வந்துருவாங்க
ஆஹ்ஹ்
அப்படியே வந்து அப்படியே உட்காண்டருப்பாங்க அப்ப அந்த மாதிரியே வந்துட்டு இந்த ஒரு ஒரு டூ மந்த் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் நாங்க நார்மலி நா என்னோட முன்னாடி வீட்டுல இருக்கிற பிரெண்டு சொல்லிருந்தால அவங்க வந்துட்டு அஹ் ஷட்டில் வெளையாடுவோம் ஈவி்னிங் ஒரு எங்களுக்கான டைமே அந்த எய்ட் ஓ கிலாக் தான் எயிட் டு நைன் நாங்க ரெண்டு ஒரு கொழந்தைங்கள அவங்களுக்கு ரெண்டு கிட் இருக்கு எனக்கு ஒருத்தன் இருக்கான் நானும் புட்டெல்லாம் குடுத் குளிக்கெல்லா வச்ச சிவ்கார வச்சுருவேன் ஆஹ் அவங்களும் அதே மாதிரி பண்ணிருவாங்க அந்த மாதிரி பண்ணும் போது ஹ க இப்ப எயிட் ஓ கிளாக் வெளையாட வெளியில வருவோம் அந்த அப்படி வேர் அப்படியே தண்ணி எடுத்து ஊத்துன மாதிரி இரு க்கும் நம்ம மேல போய் குளி கிலான் பாத்ரூமை தொடர்ந்து கால் எடுத்து வைக்கும்போது ரொம்ப எப்படியே சொல்லுவாங்களே அஹ் எதுக்குள்ளரும் கால எடுத்து வைக்கும் போது பாத்தீங்கன்னா ரப்புன்னு போயிரும்
ஆஹ் அந்த மாதிரி எனக்கும் நெறைய டைம் ஆயிருக்கு இருக்கு எப்படின்னா அவ்வளோ நேரம் கரெண்ட் போயிருக்காது கரெக்ட் அந்த ரெஸ்ட்ரூம் போய் நம்ம லாக் போட்டுயி போட்டு பூட்ட போ கூட ஓடி வந்துரலா இருக்லாம் நம்ம குளிக்கிறதுக்குலலாம் ரெடியா ஆனதுக்க அப்புறோ போகும் பாருங்க அதுதா உம் நெ றைய டைம் ஆயிருக்கு நான்லா வீட்டுல ஃபர்ஸ்ட்டே கல்யாணத்துக்கு முன்னாடில்லா வந்து வீட்டுல சின்ன புள்ளதா அப்போல்லா வந்து நைன்த் எய்த்தாயிருப்பே அப்போ வந்து வீட்டுல எல்லாருமே கா எல்லாருமே உள்ளதான் இருப்பாங்க திடீர்னு வந்து கரண்ட் போயிடோ கரண்ட் போனதோ நா ரெஸ்ட்ரூம்லயிருந்து கத்துவே யாராவது போன் கொண்டுவாங்க இல்ல யாராவது லைட் கொண்டுவாங்க அப்டின்னு சொல்லி கத்துவே அதுக்கப்புறோ கொண்டுவந்து குடுத்துருவாங்க யாரோ இல்லன்னா வெளியவே ஓடி வந்துடுவே நா பயத்துல அதுதா இந்த கரண்டு போனா மட்டோ எங்கெந்துதா இந்த நம்ம பார்த்த பேய்படோ எல்லா ஞாபகம் வரோ எனக்கு இப்பதா ஆமா எனக்கு பயங்கர கோ கோவமா வரோ கரண்ட் ஆஃப் பண்றவங்கள திட்டிட்டுயிருப்ப இப்பதா கரெக்டா பாத்து தெரிஞ்சே ஆஃப் பண்றியாடா அப்டி இஷ்டத்துக்கு எல்லா
அது அவங்களுக்கு ஒரு நேரோம் இப்ப அதுக்கப்புறோ ஆனா அது வந்துட்டு எனக்கு பழகிரும் ஒரு ரெண்டு நாள் போய் கவனிக் இக்குமணி மூணாவது நாள் வந்துட்டு கரெக்டா ஞாபகத்துக்கு வந்துரோ ஓ இன்னிக்கு
கரெக்ட் டைமுக்கு இப்டி போ
ஆஹ் அப்புறோ அலெர்டா இருந்துபோ ஆஹ் அலார்ட் ஆயிடுவே இப்ப லாஸ்டா ஒரு ஒரு டென் டேஸ்லா ரொம்ப ரொம்ப ஹீட்னா ரொம்ப ஹீட்டாயிருந்தப்போ என்ன பண்ணிட்டே கரெக்டா கரண்ட் கசின் வந்திருந்தாங்க ஹஸ் என்னோட கசின்ஸ் வந்திருந்தாங்க எல்லா சின்னசின்ன பொண்ணுங்கதா காலேஜ் ஃபஸ்ட் இயரு தேர்ட் இயரு அந்த மாதிரி அஹ் இருக்குறவங்க அப்போ அவங்களுக்கு வந்து எங்கயுமே போகமாட்டாங்க இங்கதான் வருவாங்க
உம்
அப்போ நா என்ன பண்ணிடுவாங்க வாங்க போலா அப்டின்னு சொல்லிட்டு கூட்டி எடுத்துட்டு போயிடுவோ அந்த நேரத்துல நைட்டு மூணு மூணு பொண்ணுங்க மட்டும் ஸ்கூட்டில அப்டியே தனியா போவோ போய் அதே உர் ரவுண்டு சுத்தி அடிச்சு கரக்டா அந்த டைம் பாத்து வீட்டுக் வந்து ஏறுவோம் அந்த மாரிதான் பண்ணிட்டுருந்தோம் ஏனா வீ ட்லேலோ உட்கார முடில அந்த அளவுக்கு ஒரு ஹெவியா இருந்துச்சு சூடு நம்மளால வெர் பண்ணவே முடியாது சும்மொரு கொஞ்ச நேரள குளிச்சல்லே யூசே இல்லாத மாதிரி ஆயிரு
ஆமா அதனாலதா ஃபுல்லா கரண்ட்டு போயி எல்லா வேல முடிஞ்சதுக்கப்பறந்தா குளிக்கறது இப்பல்லா அதுல்லாம இங்க பாத்தீங் ங் அதே மார்தா நைட்டு கரெக்டா ஒரு ஒன் ஓ கிளாக் போகு ஒரு ஃபிப்டீன் மினிட்ஸ் கழிச்சு வரு அந்த மாரி மாத்தி மாத்தி இப்ப போயிட்டே இருக்கு அடிஅடி ஃபர்ஸ்ட் நாள்லா ரொம்ப ஒரு மாரி இருந்ச்சு போக போக எனக்கு பழகிருச்சு நெந்திச்சால நமக் தெரியொ எந்திரிக்கவே எந்திரிக்காத அப்டின்னு சொல்லி தூங்கிருவேன் அந்த மாரி இருக்கோ இதுவே நம் சின்ன வயசுல வந்து கரண்ட்லாம் போனா பக்கத்து பக்கத்துல்தா எங்களோட இப்ப என்னா அ த்த அத்த அத்தை அத்த வீடு சித்தி வீடுலா ஒரே தீட்லதான் இருக்கு நாங்கலு ஒரே ஸ்வீட்லதா இருப்போமா அந்த மாரி கரண்ட் போய்ட் என்ன ப ந்நோ ஒரு லப்டப் இருக்கு ஒரே ஒரு லப்டப்பு ஒரே ஒரு ஃபோன் அந்த அந் அந்த டைம்லல யார்கிட்ட ஃபோன் அதிக இருக்கா ல்ல இந்த மாரி ஆண்ட்ராய் ஃபோனு ஒரேயோர் ஃபோன் ட்ருக்கு நைட்டுவந்து எப்போமே ஒரு குறிப்பிட்ட டைம்லல்லா எப்போமே கரண்ட் போகு இப்பல்லா ஏத எதாது ஒரு எதாது ஒரு பேய் படம்ல்லா நாங்க டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அந்த அப்ப போட்டு எல்லாரு ஒரு பத்து பேர் நிப்போ சுத்திலு உக்காந்து அந்த படத்தை உக்காந் பாத்துட்டுருப்போ கரெக்டா கிளைமாக்ஸ் வரப்போ லாப்டாப் ஆஃப் ஆய்டு இல் ஃபோன் ஆஃப் ஆய்டு என்ன ஊ என்ன ஊஹு ஒவ்வொருத்துரு ஒவ்வொரு கத சொல்லுவோ இதுவே இப்படிதா இருக்கோ அப்படிதா இருக்கு சொல்லி கரண்ட்டு எவ்ளோ நேர கழிச்சு வருதோ அவ்ளோ நேர வரிக்கு முளிச்சிருந்து அப்ப அந்த அத கொஞ்சத்த பா த்துட்டுது தூங்குவோ அந்த டைம்லல்லா அதாந்த ஆஹ்ஹ அதா ஞாபகொவந்துச்சு எனக்கு ந்தக பவர் கட்டுனு எடுத்தது அதுதா ஞாபக வந்துச்சு
யா ய ங்ஞ அத விட இந்த ரெய்னி சீசன்ல போகறது வந்துட்டு பாத்ரிக்கீங்களா இந்த பூத் தியெல்லா எனக் ரொம்ப பயம்
சவுண்டு போடுங்களே பூச்சி
போடுறது எல் எல்லாமே ஹ ஈவன் எப்படி இந்த க்ரோச்னா கூட எனக்கு பயம் இ இப்ப வரைக்குமே பயந்தான் அது ஆமா அ காக்ரோச் அப்டியே பறந்து
அது அது
அதுத்தா ரொம்ப
இப்ப நிறைய ரீல்ஸ் எல்லாம் வந் ப்ப பாத்தீங்களா கா ஸ்கூல்ஸ்லே டான்ஸ் ஆடற மாதிரித அதே மாதிரிதான் அதே மாதிரிதான்னா அடுவே எப்ப போவது நைட் டைம்ல கிச்சன் வந்தன்னா ஒரு நாலஞ்சு பேர் நின்னும் கூட்டம் போட்டு ஏதும் பேசிக்கிட்டே இரு பானுங்க நான் வந்தன்ன குடு குடு ம்னு அழுச்சு ஒண்ணு மட்டும் எங்க பார்க்க ஓடி வந்துடும்
ஆஹ் அதேதான் ஆனா இந்த ரெய்னி சீசன்ல எல்லாமே எல்லாமே ஒரு அனுபவம் ன்ற மாதிரி அது இந்த ரெயின் சீசன்ல பா்த்திருக்கீங்களா அது அது வந்துட்டு அது சாகறதுக்கான பீரியடுன்னு நினைக்கிறேன்
உம் உம் எல்லாம் வந்து அடி வாங்கி வந்து
உயிர் போகற டைம்ல எல்லாத்தொட கூண்டுல இருந்து வெளியே வந்துரும் அப்போ அத அப்படியே அப்படி தான் அலையும் வெளிய எங்கப் ப்பாத்தாலும் கெல்லாம் ஓடி வந்துரு கிச்ச நார்மலி கிச்ச இரு கு
உம் உம் இதை விட ஒரு பூச்சி ஒண்ணு நைட் அந்த மாதிரி மழைய எல்லாம் வந்து நின்னதுக்கு அப்புறம் சவுண்ட போட்டுட்டே இருக்கும் பாத்த இருகிங்களா கரண்ட்டும் போயிடும் அனா டைம்ல ரொம்ப அமைதியா இருக்கும் அந்த பூச்சி மட்டும் கிச்சுகிச்சுனு கிச்சுனு சவுண்டு கொடுத்துகிட்டே இருக்கும் அவ்ளோ இரிடேட்டிங்க இருக்கும் எங்கன்னு பார்த்தா அந்த ச்சு எங்க இருக்குனேத் தெ
தெரியாது ஆமா ஏ அதாவது நம்ப போற இடத்துல எல்லாம் அந்த இடத்துல அது இருக்கிற மாரி ரொம்ப சவுண்ட் பண்ணும் ஆனா அந்த இடத்துலய இருக்காதுன்னுவாங்க ஏன்ன மண்ண அயா என்னமோ சொல்லுவாங்க
அதான் நான் பாத்ததே இல்ல இது வரைக்கும் அந்த மூச்சிய இது வரைக்கும் இல்லன்னா ம் ம் அவ்ளோ விட்டுட்டு ஆகுது நினைச்சாவே
எமர்ஜென்சி எமர்ஜென்சி எல்லாம் ஆன் பண்ணி வைப்போம் பாத்ருக்கீங்களா எமர்ஜென்சி ஆன் பண்ணி வச்சருவோம் அ இந்த மாரி எல்லா ஏதோ ஒண்ணு பண்ணும்போது கரெக்டா நம்ப இப்ப சாப் ப்படுறநேரத்துல எல்லாம் கரண்ட் போயிச்சுன்னா எமர்ஜென்சி ஆன் பண்ணி வச்சிட்டு அதுக்கு முன்னாடி உக்காந்து சாப் ருப்போம் முன்னாடி உக்காந்து சாப்பட்றுந்தோம் அந்த எமர்ஜென்சிக்கு வரும் பாருங்க வுட்ட பாம்பு கூட ஏறி
ஆமா இது ஒரு இல்லிங்களா ஒ இது எதோ ஒரு பூச்சி சொல்லுவாங்களே ஆர்த்தி தெர்யில எனக்கு ஈஸ் சொல்லாங்களா இசி வரும் லைட்டுக்கு நிறைய வரும் ஆமா
அ அது வந்து ம மழையோட அறி குறிக்கு தான வரு அறிகுறி அது வந்துட்டு எப்படி சொல்றது ஒரு சிம் மாதிரி மழை வந்துரும் அப்படின்னு ஆனா அது அடிக்கஎல்லாம் வராது ஆனா இந்த காக்ரோஜு சின்ன சின்ன வண்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ப்படி வந்துக்கிட்டே கிடக்கும் அப்படியே அப்போ அவ்வளோ இரிட்டேட் ஆகும்
ஆமா இன்னொன்னு இந்த காக்ரோச் தான் வரப்போ நான் வந்து தனியா இருந்தேன்னா யாராவது இருந்தாங்கன்னா நான் ஓடிடுவேன் அவன்கிட்ட சொல்லி தூக்கி போட சொல்லிடுவேன் யாராவது இருந்தாங்கன்னா அ குழச்சது நான் மட்டும் தனியா இருந்த செ செத்துச்சி தனியா இருக்கப்போ தனியா இருக்க இப்ப எனக்கு என்ன பண்றதுனே தெரியாது யாரும் இருக்க மாட்டாங்கள அட்டிச்சு விளக்கமார் எடுத்து அட்டி அடினு அடுத்து கொண்டுுவவேன் ஒரு நாள் ஒரு ஆமா ஒரு நாள் ஒரு ஒரு டிரம்முக்கு கே ஏதோ நான் நவுத்துறேன் ஒரு பத்து பதினஞ்சு கரப்பாபுச்சு வருது என இ இன்னேன்ன பாத்தே அப்படியே எடுத்தா அடி டடி அட்னு அடிச்சி ஒண்ணும் உடாம எல்லாத்தையும் கொண்டுட்டேன் ஒண்ணும் கொண்டு போய் வெளியே போட்ட என்ன பண்றதுன்னு தெரியில எனக்கு எல்லாம் வருதுங்க அது இல்லாம தலயிலதான் நான் பக்கதுல தான் நின்னுட்டு இருக்கேன் வெளியே போகவும் வெலில்ல ஐயோ பயங்கரமாஞ்சு அப்பது நீசன்ாதான
ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வி
ஆஹ் மனசே நோக் நெக் கால பேச ங்களா ஓகேங்க ஓகே பாய்